ஆட என்றா பண்ற
நா ஒன்னு பண்ல சாப்ட்டுட்டு உக்காந்ருக்கே
ஓ சாப்ட்டாச்சா என்ன சாப்பாடு
இட்லி மீன் கொழம்பு
ஓ கறி
ஆமா
அப்போ என்ன படிச்சாச்சா எக்ஸாம்க்கு
என் எல் டி நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் ஆமா
ஓகே ஓகே ஜிம் போனியா இன்னைக்கு
போயிட்டு வந்ட்ட லெக்குதா போட்ட லெக்குதா போட்ட லெக்குதா போட்ட லெக்ல வந்ட்டு என்னன்ன போட்டேன்னா வாக்கிங் லஞ்சஸு லிப்ரஸ்ஸு
ஆ
அப்பறோ காப் ரைஸு ஹாம்ஸ்டிங்க் கேர்ள்ஸ் தென் சூமோஸ்க்வாட் இதல்லா போட்ட இப்ப பிரசன்னா அண்ணா வந்துருந்தாங்க
ஓ பிரசன்னவா
ம்
அவரு சேர்ந்துருக்காரா இல்ல சும்மா வந்தாரா
இல்ல அவர் ஆல்ரெடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டுதா இருந்தாரு அப்புற ஒர்க் விஷயமா சென்னை போயிட்டாரு திருப்பி இங்கேயே வந்துட்டாரு போல வந்துருக்காரு
மா ஓகே ஓகே
நீ என்ன சாப்ட்ட
நா இனிமே தாண்டா சாப்புட்ணு
ஆஹ நாளைக்கி போறது டவுட்டுதா ஏனா எக்ஸாம்ஸ் இருக்கா
ம் எப்ப எக்ஸாம் முடியு ஒனக்கு
எனக்கு மார்ச்சு மே மே மே தேர்ட்டீன் முடியுது
எத்தன எக்ஸாம் இருக்கு
மே தேர்ட்டி ஒன்னு இருக் சாரி தேர்ட்டி ஒன்னு இருக்கு சிக்ஸ் ஒன்னு இருக்கு தேர்ட்டின் ஒன்னு இருக்கு
ம்ஹு அப்போ வந்து நா தேர்ஸ்டேருந்து ஜிம் போலானுருக்க நீயி
தேஸ்டேலேந்தா நா தேஸ்டே தா எனக்கு எக்ஸாமு ஆக்சுவலா எக்ஸா முடிச்சுட்டு வர்றே ம் அதா எக்ஸா முடிச்சுட்டு வறே ஆ ஒரு மாறே ஓகேவா இருந்துச்சுன்னா வந்துறே சாங்காலோ
செரி ஓகே அன்னைக்கி சர்க்யூட் தா நா போடுவே ஏன்னா நால் நாளா வர்லள்ள சர்க்யூட் போடுவ
ஆ ஓகே ஓகே போடு போடு தம்பி என்ன பண்றா
அவ வந்து அங்க ஊர்ல இருக்கண்ட
ஊர்ல இருக்கான ஜாலியா இருக்கா ஊர்ல
எக்ஸாக்கு எதுமே படிக்கில எதோ ப்ராப்ளம்ஸ் எல்லா இருக்காமா ஆமா அத்தா ஆமாடா மே அஞ்சாந்தேதி
ஓ சூப்ப சூப்ப ஆ பைனல் ஆயிடுச்சா
புரியில
ஜூஃபா கன்ஃபாம் ஆயிடுச்ச ஓகே ஓகே ஜாலிதா போ எவ்ளோனா ஒரு வார நடக்குமா
ஆமாண்டா இது செவ்வாக்கெழம களம்புமோ
அப்ப டெய்லி டெய்லியு நீ வந்து கூப்புட்டு கூப்புட்டு போயிரு சரியா
ஆமா காலேஜும் போயிர்லா ஆமா
தொம்பத்துத்தி ஆட்லாங்கறியா
கம்பல் சுத்தி தெர்ல ஆடுனாலு ஆட்லா
ஆடலண்டா
ஆனா ஆட எனக்குல்லா ஆட தெரியாது அவ்ளோவா
சும்மா ஆடி பழகிக்லா அரவிந்திருப்பா கிஷோர் வருவானா நம்மதா கோயிலுக்குள்ள போ கூடாதுன்னு நெனைக்கிறே
ஏ
ஆ அண்ணா புள்ள ஏஜ் அட்டன் பண்ணனால
ஓஹோ
கோயிலுக்குள்ள போக்கூடாது மூணு மாசத்துக்கு இன்னைக்கி வெளிய வேணா நம்ம ம் வெளிய நம்ம இது பண்ணலா உள்ள போக வேணா
ம்ஹம் செர் செரி
வெளியதாண்ட ஆட போறோ உள்ள ஏன்டா போறோ இல்ல வேல இல்லையே நம்மளுக்கு
ம்
உனக்கு எப்ப எக்ஸா முடியுது
ஒ நாளையோட கடசி எக்ஸாம்டா
இப்ப ஜாலி
ஆமா அவ அப்றோ வந்து ஃப்ரண்டு அப்பா சொன்னாருல்ல இன்டன்ஷிப் அவுரு ஏது
சுதிர் அண்ணாவே ஆக்சுவலா இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்றாரா போறியா
அப்டியா
ஆனா ஃபீல்டு ஒர்க் அந்த மாரி தா இருக்கு கொஞ்சோ கொஞ்சோ ஃபீல்டு ஒர்க் பண்ணுற மார்ருக் கு அப்றோ போய் நீங்க அங்க ஆபிஸ்ல ஒர்க் பண்ற மாரி இருக்குமாமா
ஏ பரவால்லடா போலாண்ட பட் நா இவுரு வேற வாங்கி குடுத்த குடுத்துடுவாரு பண்றது
பாரு எது பெட்ரோ அங்க போ இதா சொல்லுட்டு இருந்தாரு போரினா போ அவர்ட போரினா போ
போர் டிவி ம்
என்ன எக்ஸாம் நாளக்கி
இதோ எம் எல் டிலா அது நெறைய ப்ராப்ளம்ஸ் தொருங்குறாங்க மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்ஸு ஆம ஆமா
ஆக்சுலா அது கான்செப்ட்தா ஃபுல்லா ப்ராப்ளம்ஸ் அந்த மார்தா இருக்கு
அதா எனக்கேய்
நீ ஆல்ரெடி எம் எல் எம் எல் பி படிச்சிருக்கியா எம் எல் பேசிக்
நோ
அதுல ஃபுல்லா கான்செப்ட்ஸ் அல்காரிதம் அந்த மார்தா இருக்கு மோஸ்ட்லி நீ அந்த டாபிக்ஸ் எல்லா இருக்குள்ள இம்பார்ட்டன் ஆன டாபிக்ஸ்ஸ வந்துட் நீ ஆ நீ ம்ச் யூடியூப்ல பாரு
அழி பெய்டுல்லா போல அந்தளவுக்கு இருக்கு
கால்ல இருந்து என்ன பண்ணிட்ருந்த
பாத்துக்கிட்டேதா இருக்கே
ஒண்ணு மண்டேல ஏற மாட்டிங்குதா உஹம் மார்க் போட்ருவாங்களா
கஸ்டமான பேப்பர் வை இப்ப இந்த பேப்பர்ரு இன்ஜினியரிங் ஃபஸ்ட்டு வந்திருக்குடா எல் எம் டி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சும் வந்திருக்கு இன்ஜினியரிங்ல
இன்ஜினியரிங்ல உங்களுக்கு புதுசு ஆட் பண்ணியிருக்காங்களா ஆக்சுவல எங்களுக்கு புதுசு தா இது பாத்துட்ருக்கே ஆக்சுவலா நா பி ஜி போட்டேன்ல ஹரியானா வன்ட்டு ஃபோன் பண்ணிச்சு வேண்டா இது பி ஜி எல்லா இது பண்ணாதங்கறது என்ட
என்டா
தெர்ல நீ கோர்ஸ் பண்ணு பி ஜி எல்லா வெஸ்ட்டு அப்டி இப்டின் திட்டு
கோர்ஸ்ஸுனா இது மாரே
தனியானா அமௌண்ட்டு கட்டி செய்ற மார அந்த டொமைன் கன்டைக்டா ரெண்டு வருஷோ வேஸ்ட்டு அப்டி இப்டிங்கறாங்க என்ன பண்றது ஒனக்கு எனக்கு ஒண்ணு புரியவே மாட்டிங்குது ஏ கன்பியூஸ் திந்தந்தது அப்ளிகேஷன் போட்டுக்கல வச்சே அப்றோ பாய் யுனிவர்சிட்டி கூப்ட்டு இந்த மாரி ஃசாப்ட்டு காப்பி நீங்க ஆட் காப்பி குடுக்கணு மேசன்டின்க்குள்ள குடுங்க அப்டிங்கறாங்க இவங்க எனக்கு என்ன பண்றதுன் தெரியில நேத்தா கூப்ட்டாங்க
எப்ப குடுக்கணுமா
மே செவன்டீன் குள்ள
ஓகே ஓகே
அதுதா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியில
ம்
டவுட்ல இருக்கற பே தலவலியாவே இருக்குது எனக்கு
சம் மிஷன் டாபிக் சொல்றா
ச எனக்கு மறந்துச்சே என்னன்னன்னு
இந்த கிளஸ்டர்டு இங்க பீஸ் எவ்ளோ தெரியுமா
கிளஸ்டரிங்யா கிளஸ்டரிங்லயே நெறைய டைப்ஸ் இருக்கு கேமின்ஸ் கிளஸ்டரிங் இருக்கு ஸ்க்கேட்ரஸ் டைப் எதோக்ஸ் கிளஸ்டரிங் இருக்கு கிளஸ்டரிங்னா என்ன கிளஸ்டரிங்னா குரூப்பிங்னு அர்த்தோ
ம் ம்
க்கற கிளஸ்டர்னா செதரி கெடக்கறத நீங்க குரூப் ஒரு குரூப் இந்து இது பண்ற எக்ஸாம்பிள் எப்புடின்னா நீ குரூப் குரூப் செக்ரிகேட் பண்ற சிமிலரா இருக்கற இத் இது வந்து எக்ஸாம்பிள் அரிசி அரிசி எக்சாம்பிள் அரிசி பருப்பு கோதும அன்னிக்கு ரேஸ ன் கடைக்கு போறதல்லா ஒட்டுக்கா கலந்துடுச்சு நீ என்ன பண்ணுவ ஒட்டுக்க யூஸ் பண்ண முடியுமா முடியாதுல்ல நீ தனியே பிரிச்சேனு யூஸ் பண்ண முடியாது அரிசி தனியா கோதும தனியா பருப்பு தனியா தான பிரிக்கணோ சோ ஒட்டுக்கா மிக்ஸ்டா இருக் இக்குற ப்ராப்பர்ட்டி வந்து நீ தனித்தனியா செக்ரிகேட் பண்ற ஆஸ் அ குரூப்பா கிளஸ்டரிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ் குரூப்பிங்னு அர்த்தோ இது தனித்தனியா பிரித் சீனி செக்ரிகேட் பண்ண அதுக்கு ஃபார்முலாஸ் எல்லா இருக்கு ஃபார்முலாஸ்லா நீ பாக்கணோ நீ நார்மலா என்ன கான்செப்ட் எழுதிட்டு எக்ஸாம்பிள் எழுதிட்டு டயாகிராம்ஸ் போடணோ இந்த மாரி எக்ஸாம்பிள் டயகிராம்ஸ் போடணோ நாலா கிளஸ்ஜிங் அப்டிதா போடுவே ஒரு ஒரு ஒரு அதாவது பிஃபோர் கிளஸ்டரிங் சொல்லிட்டு ஒரு மிக்ஸடான ஸ்டார் மாற சிம்பிள் டாட் டாட் வெச்ச மற கலர் பிளாக் அண்ட் ஒய்ட்டு யூஸ் பண்ணி வேற ஒரு சிம்பிள்ஸ் மிக்ஸ்டா ஒரே இதுக்குல்ல போ வரஞ்சு வெச்சுறாங்க கொச்ச கொச்ச கொச்சனு அப்புறோ ஆப்ஸ்ட்டு ஆஃப்டர் த க்ளாடரினு சொல்லிட்டு ஏறோ மார்க் போட்டுட்டு அ இப்ப நாலு இது கலந்து வரஞ்சேனா அந்த நாலு இது சிகிரிகேட் பண்ணுவே இப்ப லைன் நாளா வரஞ்சி பிரிச்சு தனித்தனியா தனித்தனியா வரஞ்சு வரஞ்சு எழுதுவே
உம்
அப்புறோ அத எக்ஸ்பிளைன் பண்ணணோ கீழ வரஞ்சிட்டு நீ என்ன இதுல அ சொல்ல வரேங்கறத எக்ஸ்பிளனேஷன் குடுக்கணோ கீழ இதுதா இருக்கு ப்ராபர்ட்டி மிகஸடான ப்ராபர்ட்டி இருக்குபோது நம்ம பிரிச்சுஎழுதவோ இது எது இதுக்கு யூஸ் பண்ணுவோ அப்டீன்டு எழுதுவோ
உம்
பையன்ல உன கன்களூஷன்ல நீ சொல்லலா என்ன புரிஞ்சு இருக்குயோ நீ அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணு நறைய டயகிராம்ஸ் போடு கான்செப்ட் கான்செப்ட் எழுது எக்ஸாம்பிள் செலது இப்ப எக்ஸாம்பிள் ஏது தோ ஒரு கிளஸ்டரிங் கேக்குறாங்க டைப்ஸ் ஆப் கிளஸ்டரிங்ல அ பொதுவா கிளஸ்டரிங் கேக்காம இது ஒரு க்ளஸ்டர் கேக்றாங்க டைப் ஆஃப் கிளஸ்டர் எக்ஸ்ப்ளிமெண்ட் ஸீங்குறாங்க சரியா இப்ப கே மீல்ஸ் க்லஸ்டர் எக்ஸ்ப்ளைன் பண்ண சொ பாக்கலானு எடுத்தவொன்னே கேம்ஸ் க்ளஸ்ட்டுனு எக்ஸ்ப்ளைன் பண்ணக்கூாது விவெஸ்டோன என்ன பண்ணுனோ க்ளஸ்டர்னா என்ன க்ளஸ்டரிங்னா என்னன்னு ஃபஸ்ட் அதுக்கு டெஃபினிஷன் குடுத்துரு அப்பறோ டைஃப்ஸா டைப்ஸ் ஆஃப் க்ளஸ்டரிங் குடு அதுல இந்து ஒரு டைப் இருக்குல்ல
ஆ
அப்புடி போட்டு நீ குடு அப்டி குடுத்தீன்னா பேஜஸும் ஃபில் ஆகோ உனக்கு ஒரு கன்டென்டோ கெடச்ச மாரி இருக்கோ
அப்புறோ ம் அப்புறோ லீஸ்டு ஸ்கொயர் மெத்தர்டு தெரியுமா லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தார்ட்
லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தார்டு கேள்விப்பட்ட மாரியே இருக்கு எனக்கு தெரிஞ்சு லீஸ்ட் ஸ்கொயர்னா ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ கண்டுபிடிக்கிறதா
எனக்கோ தெர்லடா அது காபி கேக்கு அதா பாத்துட்றக்க
நா கேள்விப்பட்டிருக்கே லீஸ்டு நா அப்பறமா உனக்கு சென்ட் பண்றே என்னோட மெட்டீரியல் கோடு சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் கோடு இருச்சுன்னா நா அத உனக்கு அனுப்சுவுடுற நீ கிளாஸ் ரூம்ல போய் அந்த கோடு போட்டு ஜாயின் பண்ணி பாரு உனக்கு புரியாதோ ஆக்சுவலா அவுங்க அனுப்புற மெட்டீரியல்லலா புரியாத மாரி தா இருக்கோ ஆ நம்ம தனியாதா ரெஃபர் பண்ணி படிக்கணோ
ம்
சும்மா பாயிண்ட் பாயிண்டாதா இருக்கு நீ பாயிண்ட் பாயின்ட்டா எழுதுனா உனக்கு எப்டி சொல்றது பேஜஸ்ச ஃபில் பண்ண முடியாது
ஆமா ஆமா
நீ நீ அந்த கான்செப்ட சொல்றல அத வந்துட்டு நீ வேற எதாச்சு செக்டர்ஸ்ல போட்டு யூஸ் பண்ணிப்பாரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி குடுக்க சொல்லு ஈஸியா
சார்ஜ் எப்டி நம்மகிட்ட இருக்கு உட்க்கான்ட்டு இருக்க விடிய விடிய உக்கான் படிக்க வேண்டியதா
ஆமா அதை போட்டு உக்காந்து படி ஜெமினிலயும் படிக்கலா
ம்
எது வேணா படிக்கலா க்ளாடுன்னு இன்னொனு இருக்கு அதுலயு நீ யூஸ் பண்ணி படிக்கலா ம் இப்ப கிஷோருக்கு ஒரே ஒரே நிமிஷ அ ஓகேடா ம் பாய் பாய்